ஆ சொல்லுமா ஆ அப்புறோ இன்னொரு டைம் வந்து வண் டில இருந்து விழுந்திருக்கே வண்டில இந்து விழுந்து ஆ கரெட்டா ஒயிட் கலர் லெக்கிங்ஸு ரெண்டு பக்கம் ரெண்டு முட்டிலியும் பிளடு அது கொஞ்சம் வீட்டுக்கு வீட் லந்து கொஞ்சோ முன்னாடி தா அதனால அது பரவாயில்ல உஹம் ஹம் ஒரு நிமிஷோ ட்டங்க ஒரு நிமிஷங்க ஆம் கால் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல செரி ஓகே ஓகேங்க ஆ அந்த மாரி விழுந்து ரெண்டு பக்கோ பிளட்டு அப்பற ரெண்டுக்கு முட்டியோ ரெண்டு கா கைமுட்டி ரெண்டு கால் முட்டி எல்லாமே தேஞ்சிருச்சு ஃபுல்லா நல்லா தேஞ்ச்சு அதா புண்ணு ஆறரைக்கு ஒன் மந்த் ஆய்ச்சா இப்பதா போய் ஜாயின் பண்றே ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒன் டேவோ டூ டேவோ போன ரொம்ப லாங்கா சொல்லி அது செரி பரவாயில்ல அப்டின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் போய் ஜாயின் பண்ண றங்க அப்றோ ஒரு வொன் டூ டேஸ்லேயே அந்த ஒரு மாரி ஆயிடுச்சு அதுக்கப்றோ மறுபடியு அங்க ஜாப் போறதே விட்டு கேட்டு
ஆ ஆனா நா வந்து எங்க அப்பா அப்பா கூட அப்பா வந்து இந்த நம்ம இது இருக்குல்ல முள்ளுல்லா கேள்விப்பட்ருப்பீங்ளா அந்த வெறகு தமிழ்ல சொன்னா வெறகு வெறகு ஆ இது பண்றதுக்கு போனாரு போனப்ப அவர் கூட போனா போற எனக்கு நம்ம அந்த சேட்ட பண்ணுவோல சின்ன சின்ன சேட்டைகள்லா இத பண்ணா எப்டி இருக்கு அத பண்ணா இருக்கு கால உள்ள விட்டம்னா எப்டி இருக்கு தேவ அத அன்னைக்கு நா சின்ன பிள்ளத்தனமா பண்ணது இப்பயு அந்த இது சேட்டல்லா இருக்கு முள்ளு பட்டா என்னாகு ப்பிடின் யோசன பண்ணிட் டு உள்ளவுட்டே அது நானா பண்ணது அப்பா மேல தப்பு கெடையாது ஆனா அப்பா வந்து நா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறே கால் காலு கத்தரே பின்னாடி உக்காந்தனால அவுருக்கு புரியல அவரு மிதிச்சி இச்சி போயிக்கி ட்டுருக்காரு பின்னாடி நம்ம இந்த கால் இருக்குல்ல லெப்ட் காலு சாரி அங்க தோலு சதையே வந்துருச்சி
அய்யோயோயோ
இது உள்ளூர்ல்ல இருக்கிற டாக்டர போயி பாத்தா அவுங்க அ கூட்டிட்டு இதுக்கு போங்க டவுனுக்கு போயிடுங்க டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுங்க எமர்ஜென்சிக்கு மட்டு இது ஜி இதெல்லா கிளீன் பண்ணிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறோப்பா அங்க போனவுனே நம்மளுக்கு அந்த இதுல மயக் க்கம் மருந்து வக்கிறதெல்லா ரொம்ப கஷ்டங்க இதுரைக்கு அந்த மாரிலா வச்சது இல்லையா ஒருட்டு அந்த டயத்துல துணிய போட் வச்சிட்டா இரு போயிட்டாங்க அதுக்கப்புறோ எந்திச்சி பாத்தா கால்ல கட்டு இருக்கு அப்புறோ டெய்லி டவுனுக்கு போய் மருந்து கட்டு போட்டு இது பண்றது ஆனா ரொம்ப பெயினா இருந்துச்சி நெஜமாவே மா அதெல்லா ரொம்ப இது அது மட்டு இல்லங்க அந்த நம்ம சின்ன வயசுல டயர்ல்லா இது பண்ணி விளையாடுவோ நீங்க பாத்துருக்கீங்களா கிராமத்து பக்க நம்ம பண்ணுவோல்ல சைக்கிள் டயர் வச்சிட்டு குச்சி வெட்டிக்கிட்டு ஓடுவல்ல அந்த மாரி வேலையா பண்ணிக்கிட் ட்டிருந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துட்டு அப்ப தேர்ட் ஸாண்டர்ட் படிச்சிக்கிட்டு இருந்த படிச்சி முடிச்சிட்டு வரல்ல அப்பெல்லா நம்மளுக் இருந்தம் அ எங்க வீட்ல எங்க பாட்டி திட்டிட்டாங்க இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த அங்க கொண்டு போய் வச்சிருன் சொன்னாங்களா நம்ம வந்து ஷாட் கழடிட அப்போ சின்ன பிள்ள நால நம்ம மேல எதுமு போடல பாவடை மட்டு போட்டுட்டு இருந்தே நம் நம்ம கிராமத்துல அந்த டைத்துலன்னு இருக்கறப்ப அப்பிடியே போய் கொண்டு போய் வச்சிரு போலா னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாதான இருப்போ ரொம்ப பெரிய பசங்களுக் கெடையாது இல்ல ரெண்டு வயசு ரெண்டா ப்பு ஒண்ணு மூணு அப்போ எனக்கு கரெக் ஓ தெரியல இன்னா போயிகிட்டு இருப்பா அங்க தெருல பக் பக்கத்து அந்த பக்கத்து தெருவு வழியா போன அங்க வீட்டு நாய் தா இங்க சாப்பாடு சாப்படறது என்ன நெனைச்சி பியுச்சர்ல வந்து இடுப்பு கடிச்சிச்சி
ஆஹ ஐய்யயோ
அவ ஒண்ணுமே பண்ணல டயர கொண்டு போயி போட்டு கடிச்சி வச்சிருச்சி அய்யயோ நாய் கடிச் சிருச்சின்னு சொல்லிட்டு சரியான இது கத்து கத்துன் கத்திட்டு வீட்டுக்கு ஓடன நாய் கடிச்சிது அப்பவு ஆஸ்பிட்டலுக்கு கூட் டுபோற பழக்கமே கெடையாது கூட்டு போயிட்டு புல சுத்தி ஊசி போடறதெல்லா கெடையவே கெடையாது.
ஆ ஆ ஆ
பன்னாங்க நாட்டு மருந்து இருக்குல்ல அங்க கூட்டு போயிட்டாங்க. கண்ணுல பச்ச. கண்ணுல மருந்து பச்ச மருந்து ஊத்தறாங்க வாய்க்குள்ள ஊத்தறாங்க காதுக்குள்ள ஊத்தறாங்க. அப்பப்பப்ப. பா டெய்லி வாரவாரம் வெனஸ்டே ஒரு ஒன்போது வாரம் தொடர்ந்து போய் மருந்த ஊத்தி இது பண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னாங்க நெஜமாவே இப்டில்லாம் நடக்குமான்றதுதான் அந்த மாரி இருந்துச்சி ஏன்னா எதிர்பாக்கல. நாங்க நெஜமாவே மு அந்த நாய் அது. உட்டுப் போயிருவேன் இந்த வீட்ல செரி நா நம்ம பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் போறோம் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க போனது ஒரு குத் தமா அது பாட்டுக்கு சாப். பட் ஆனா அந்த நாயி அதுக்கப்புறமு வீட்ல தா வளத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதே செத்து போச்சி அந்த நாயும் ஒன்னா செத்துபோச்சி
செரி. செரி செரி செரி செரி.
எப்போ னு எனக்கு. புது உன்ன மாரி இருக்கா இங்க பொண்ணுக்கு அத விட. அவ அவ்ளு அதே மாரி. ரெண்டு வயசு தா கரெக்ட். டா ரெண்டு மூணு வயசுதா அவ என்ன பண்ணா. நைட்டு ஒம்போதர மணி ஆச்சி நா என்ன சா ஆ. எங்க மாமியார் சாப்ட்டாங்க. நா சாப்டுட்டு இருந்தே. அவள பாத்துக்கோங்கணு சொல்லிட்டு நா முன் சோஃபாவல உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு நா சாப்புடுட்ருந்தே. டிவி பாத்துக்கிட்டிருந்தா. தப்புதா டிவி பாக்க கூடாதுதா கொழந்தைய விட்டுட்டு் அ டிவி பாத்துட்ருந்தே இவ என்ன. பண்ணிட்டா எங்க ரெண்டு பேரையு அ ஏமாத்திட்டு பக்கத்து தெருவழியா போயிட்டா அந்த. போன ஒன்னே பாத். த்தா அங்க நா இரண்டு மூனு பேரு கொழந்தய தூக்கிட். ட்டு ஓடி வர்றாங்க. ப்பு நாய் கடிச்சிரிச்சி பாப்பாவ. ப் சொல்லிட்டு அவ பே பே பேனு கத்துரா எனக்கு கை அய்அய்யோ என்னடா ஆச்சி ஹாஸ்பிட்டலு கூட்டுபோ முடியல. ஏன்னா அந்த டயத்துல கூட்டு போற டாக்டர் இல்ல
ம் ம் ம்
போனு தெரியல ஏன்னா இவுங்க அப்பா ஊர்ல இருக்காங்க அப்ப கடைசியில எ எ எல்லா போனு வெங்காயத்த எடுத் ட்ரு சின்ன வெங்காயோ எடுத்து கண்ண மொனை கட் பண்ணிட்டு அந்த எடத்துல தடவி விட்டோ அதாவது கடிக்கல வந்து வாய வச்சிருக்கு லைட்டா அந்த இது இருக்குல்ல வா அது குட்டி நாய்தா வீட்டு நாய்தா லைட்டா வாயி வச்சிருச்சி இவ போயிருக்கா சுத்தி பாக்க போறேன் சொல்லிட்டு போயிருக் க்கா போன டயத்துல்ல ஒம்போற மணிக்கு செ சேட்டதான சுத்திப்பாக்க போறன் போயிட்டு அவுங்க அவுங்க சொன்னாங்க கடிக்கல சும்மா லைட்டா வாய் அந்த இது மட்டு தா தடோ எதுவுமே கெடையாது அதுக்கப்புறோ ம மறுநாளு ஆபீஸ் போனா அங்க திட்டுறாங்க கொழந்தைக்கு இந்த மாரி இருக்கு நீ போய் இன்ஜெக்ஷன் போடம வந்திருக்க அப்பிடின் சொல்லிட்டு திரும்ப சீக்கிரமா போ அப்பிடின் சொல்லிட்டு திரும்ப மறுநாள் போய் டிடி இன்ஜெக்சன் போட்டே மறுநாள் ரெண்டு நாள் அதுகப்ரோ தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போட் ட்டரே இனிமே ஃபியூச்சர்ல இதா ஆனா கூட உங் வீட்
ஆ நா நாங்களு வந்து நாய்கடிக்கெல்லா ஊசி நானு வே இல்ல இப்ப எங்க வீட்ல டாக் வளத்தற மா அது என்ன பண்ணா ஸ்டார்டிங்ல இப் இப்போ மூணு மூணு வருஷோ ஆயிரிச்சி ஆனா மூணு வருஷோ ஆயி இத்தன் நாளா இப்டி நடக்கல இப் போ சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி டி என்னாச் சினா அவன் நல்லா பசியா இருந்தா சாப்ட்டுட்டு இருந்தா ஆக் சுவலி சாப்ட்டுட்டு இருந்தா நல்லா சிக் கன் எதோ சாப்ட்டுட்டு இருந்தா தம்பி கொண்டு போய் அது எதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் புடிச்சி தம்பிய கடிச்சி வச்சிருச்சி கடிச்சி வச்சிட்டு அவன் அப்டி பண்ணவே மாட்ட ஆக்சுவலி உன்னைய ரொம்ப புடிக்கும் எப்ப பாத்தாலு வந்து தொத் திக்கிட்டே இருப்பா அவனய கட்டி புடிச்சிக்கிட்டே இருப் பா திடீர்னு அவன கட்டி பூனை க க கடிச்சி வச்சிருச்சி அப்புறம் ஒரு டாக் டர் நைட்டோட நைட்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன அவுங்க வந்துட்டு பரவாயில்ல நல்லா பிரைவேட் டாக் டர்ஸ் கொஞ்சோ நல்லாதா இருக்காங்க இந்த மாரி ஆ எப்டி இருந்தாலும் நீங்க இங்க போடுறத விட நீங்க கவுர்மெண்ட் கூட்டிட்டு போயிருங்க ஆ இந்த டா இந்த இந்த கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல இங்க நல்லா பாப்பாங்க அப்டின் சொல்லி பக்கத்துல தா ரெஃபர் பண்ணாங்க பரவாயில்ல ஆனா காலையிலே கூட்டிட்டு போங்க ஒரு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு எட்டா டைமிங் மட்டுந்தா முக் கியோம் கடைச்சி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள போகனும் அப்டின் சொன்னாங்க அப்றோ அங்க போய் அவங்க எழுதிக் குடுத்து ஒரு மூணுனோ நாலோ ஊசி போட்டாங்க அப்றோ ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இருந்து அப்றோ மறுபடியும் என்னைக் வச்சு வைக்கல மு எ பொறணி வுட் ச்சி ரெண்டு டைமு
ஓ எனக்கெல்லாம் தடங்க அந்த நாய் வந்து வாய் வச்சுச்சு அ சர்க்குல அந்த வாய் தடமே இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு எங்க வீட் ல வந்து அந்த நாலேஜ் இல்லாம நடந்துத்துக்குவாங்க நம்மலாம் இப்பனா நம்ம உடனே போயிடுவோம் ஹாஸ்பிடல் போயிடுவோம் இப்ப வந்து கூட்டு போல அவங்க வந்து நாட்டு மருந்து தா இது பண்ணாங்க என்ன கொறையும் ஸ்டார்டிங் என்ன பண்ணுனாங்க தெரில ஆனா ட்டு மருந்து கூப்பிட்டு போயிட்டு பச்ச மருந்து கண்ணுல அதுக்கு இந்த மாரி வேலைலாம் பண்றது அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவ இப்பதா தூக் உங்கள சுத்தி நிப்பா பாரு ஊசி
இப்பல்லா அந்த மாரி எல்லா இல்ல நாலு ஊசி தா அது ஏதோ டேட் மட்டும் ஒன் டே டூ டேஸ்ல அதுக்கப்றோ மறுபடியும் இன்னொரு டூ டே அந்த மாரிதா ஒரு ஃபோர் ஊசி என்னமோ தா போடுறா
அஞ்சு அஞ்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாப்பாக்கு ரீசண்டா
ஆஹா
ஆ அதனால வந்து அது ஒன்றும் இது இல்ல ஆனா இருந்தாலும் ஒரு விதமான பயம் இருக்க தா செய்யுது
நாய் ரொம்ப நாய்கள் வந்து வச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல அது திடீர்னு எப்ப இந்த மாரி ஒரு இது ஆகுதுனு தா தெரிய மாட்டேங்குது அதுதா கொஞ்சோ பயமா இருக்கு ஏன்னா நாய்க்கு எப்ப வெறி பிடிக் துன்றது வரைக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாங்க ம் வீட்ல நாய் வளக்குறோ ஆனாலு ஆ பாப்பாவ நீங்க ஏன் விட்டைங்க அப்பிடின் சொன்னாங்க அவ எங்க மேலயு தப்புதா நா இங்க இல்லன்னு சொல்லல ஐய் அவளோ பாத்துக்கோங்க சொல்ல ரெ அவங்களு இன்ட்ரெஸ்டா டிவி பாத்துட்டு இருந்தாங்க நானு இன்ட்ரெஸ்டா டிவி பாத்துக்கிட்டு இருந்தே மறந்துட்டோ நா அவங்கள பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட உக்காந்தே அதுதா தப்
நா எப்பிடி இருந்தாலு பசங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்குவே பைய மேல ஒரு கண்ணு வச்சுப்பே எப்பிடின் என்ன பண்ணாலுமே எனக்கு இவ பவு அப்பிடிங்கு போது ஒரு சவுண்ட் வந்து எனக்கு தெரியு இவ உஸ் வே வம்பு இழுத்துட்டு இருந்தாலு அவ உர் உர்ரும்பா அப்பவே நா சொல்லிட்டு இருப் ப்பஹ சீத் வம்புக்காத அவ மே அவ பாட்ல இந்தா அவ வம்புக்கு போனாதா அவ கடிப்பா சைலண்டா இரு ஹசீத் சைலண்டா இரு சைலண்டா இருன்னு சொல்லிக்கிட்டே இரு ப்ப கேட்காம அன்னிக் போய் கையவச்சா கண்ல தண்ணியே வர்லீங்க கடி வாங்கிட்டு கண்ல தண்ணி வர்ல எனா சொன்னா அடிச்ச நா வந்து ரியாக்க்ஷன் பண்ணி வே எனக்கு ஒரு பயோமா அதனால வந்து ரியாக்ஷன் பண்ணிருவேன்னு நா அடிக்க மாட்டேன்னு கண்லியே தண்ணி வரல அவ அப்பாவ பாத்தோன்னே அழுக ஆரம்பிச் தா ம் அந்தளவு க்கு பாய்யோ என்னை பாத்து கொஞ்சோ பயோ எந்த அளவுக்கு பா கமிக்கனோ அந்த அளவுக்குகோ அவ மேல ரொம்ப ஒரு அப்ற எப்பிடி சொல்றது அவனா உயிருங்க ந்தாலு உன்னை பாத்தாலே இந்த அம்மா பயந்து குவா அழு கு ஆரம்பிச்சிருவா அப்பிடின் சொல்லிட்டு அவுனு கொஞ்சோ இது பண்ணுவா
அ அதுதா இல்ல இல்லல நெஜமாவே ம் ம் பசங்க வந்து பசங்கள பாட்டுக்கிட்டே இருக்கணுங்க அதுல இருந்தாங்க எங்க வீட்டுக்காரு அவளப்ப அவள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்ட இரு ஏன்னா சின்ன வயசுல நெறைய டைம் இந்த மாரிதாங்க பண்ணிருக்கா பக்கத்து வீட்டுக்கு பாருங்க கொழந்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க என்கிட்ட அப்ப நாங்க வந்து காரைக் ஸ்டே பண்ணிருந்தோம் கொண்டு வந்து விட்டாங்க நாங்க நா ஈவினிங் ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தன் செரி இவள பக்கத்துலதா உக்கார வச்ச கதவை எப்பயுமே கதவை சாத்திட்டு தா பூஜை ஏத்தவிட்டுக்கரங்க எங்க பூஜை பண்றப்ப கதவை பூட்டிட்டு பண்றிங்க கதவை திறந்து பண்ணுங்க அப்டி சொன்னாங்க இந்த வாரல்ல பண்ணுவான்து நம்ம டக்கு ஞாபம் வரலையா நா என்ன பண்ணிட்டேன் கதவை பூட்டாம திறந்து வச்சட்டே நானும் கண்ண முடிடிவச்சிட்டு அவங்க பக்கத்து வீட்டு கொழந்தை பத்திரமா பாத்துக்கன்னு அவங்க குளிச்சுட்டு வர்றாங்க ஏன் பொண்ண காணோம் சாமி கும்மிட்டு முடிக்கிறதுக்கு இல்ல சாமி கும்மிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாத்தா அவளை காணும் அதுக்கப்றோ அவங்க குளிச்சுட்டு வந்து கேக்குறாங்க எங்கங்க பாப்பா வீட்டுக்கு வந்த எப்ப நானே என் குழந்தையை ஓன்ட குடுத்துட்டு திரும்ப நீ என்ன ஒ கொழந்தைய என்ட கே ஐயோ ஐயோ கொழந்தை எங்க கொழந்தைய பிடிங்கன்னு சொல்லிட்டேன் காலும் ரன்னிங் கீழே அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தும் கீழ இறங்கி ஓடு தேடுரேன் தேடுரேன் எனக்கு அழுகையே வந்து சி அதுக்கப்றோ ஹவுஸ் ஓனர் கீழே இருக்காங்கன்னு அவங்ககிட்டவும் சொன்னேன் தோழி உங்களுக்கு கால் வருது இந்த காலும் முடிய போகுது நா கட் பண்ணிக்கிறேட்ட தோழி
ஆ கட் பண்ணிட்டு ஃப்ரீயா இருந்த
ஆ இல்ல கூப்புடுங்க தோழி இப்ப நா கால் பண்றேன் தோழி
ஆ ஓகே ஓகே